ஹலோ
ஹலோ
என்னம்மா சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டாச்சுங்க்கா நீங்க சாப்ட்டீங்ளா
நா இனிமேல் தாமா சாப்பிட்ணு என்ன சாப்ட்டீங்க
நாங்க இன்னைக்கி வந்து சாம்பார் பருப்பு கொழம்பு அ உருளக்கிழங்கு பொரியலு செஞ்சாங்க்கா உங்க வீட்ல சமையல்லா
சமைல்லா ஒரு சில நேரோ நா பண்ணுவே ஒரு சில நேரோ எங்க மாமியார் பண்ணுவாங்க இன்னைக்கு நா தயிர் சாதந்தா சாப்படுவே எனக்கு வயிறு சரியில்ல ஸோ அதனால நா தயிர் சாத ஊர்கா அந்த மாறி சாப்டு வே பசிக்கல பெருசா இப்பதா கொஞ்ச நேரோ முன்னாடி டீ குடிச்சே சோ அதனால அந்த அளவு பசிக்கல ஒரு நாளு
ஏன்க்கா இப்ப போயி டீ குடிச்சுயிருக்கீங்க
ஆமாப்பா ஒரு மாறி டயர்டா இருந்தது தல வலிச்சது சோ அதனால டீ போட்டு குடிச்சே
ஓக்கேங்க்கா கொழந்தங்கல்லா ஸ்கூல்ல இருந்து எல்லாரு வன்ட்டாங்ளா
எனக்கு ஒரு பையன் தா அவன் இப்பதா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தோ வெளயாடிட்டு இருக்கா அவன் பிளே ஸ்கூல் தா போயிட்ருக்கா இப்பதா அவன் சாப்ட்டு முடிச்சா அவனுக்கு இப்பதா ஊட்னே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பதா அவன் வந்து வெளயாடிட்டு இருக்கா சாப்ட்டு முடிச்சுட்டு
ஆ ஓக்கே ஓக்கே எனக்கும் ஒரே ஒரு பொண்ணு ஒரு பையன்
ஓ சூப்பர்ப்பா
கூல் போயிட்ருக்கா
நல்ல விஷ்யோ
இப்பதா அவளையு கூட்டிட்டு வந்தே சாப்ட்டுட்டு அவங்க ஃபோன் பாத்துட்டு இருக்காங்க
சூப்பர் சூப்பர் ஃபோன் ரொம்ப நேரம் பாக்க விடாதப்பா கொஞ்ச நேரோ ஃபோன் பாக்க விடு கொஞ்ச நேரோ விளையாட விடு கொஞ்ச நேரோ கலரிங் அடிக்க விடு வெளியில கூட்டிட்டு போயிட்டு வா அந்த மாதிரி பண்ணு ரொம்ப நேரம் ஃபோன் பாத்தா அந்த பேச்சு வராம இருக்கிற பிரச்சனைகள் எல்லா வரும்
எங்கக்கா சொன்னாலே கேக்கவே மாட்டிங்கிறா வாயெல்லா ஜாஸ்தி அடிக்கிறாங்க மேடம்
பவ் பேச்செல்லா நல்லா வந்துருச்சுன்னா பிரச்சன கெடயாது டாய்லெட்லா வந்தா சொல்றாலா
ஆ டாய்லெட் வந்தா சொல்லுவா யூரின் வந்தாலு சொல்லுவா எல்லாமே ஆனா வந்து படுத் திருக்கும் போது மேடம் யூரின் போயிருவாங்க பெட்லயே
அப்பிடியா அது எப்பவுமே படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தரவ யூரின் கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வந்து நீ படுக்க வை அது எப்பவுமே ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோ
ஓக்கே ஒக்கே நா ட்ரை பண்ணி பாக்குறங்க்கா
ம் அது அது அந்த கொழந்தைங்களுக்கு பேம்பர்ஸ் அதி கமா எல்லா யூஸ் பண்ணாத நா நைட்டு மட்டுந்தா எ பையனுக்கு யூஸ் பண்ணுவ அந்த பேம்பர்ஸ் னாலே நறிய ப்ராப்ளம் வருது இன்வெக்ஷன் வருதுன்றாங்க
ஆமா நானும் டாக்டர்ட்ட காமிச்சிருக்கே என்னோட பையனுக்குமே அப்டி கொஞ்சோ இன்வெக்ஷன் ஆயிருக் க்கு இப்ப பரவால்ல டாக்டர்ட்ட காம்ச்சு கொஞ்சோ பரவால்ல என்னமா எந்த மாதிரி பிராண்ட் ல்லா யூஸ் பண்ணலாங்க்கா
அ இப்ப பேபி ஹக்னு ஒரு பிராண்ட் வருது பாருங்க அது யூஸ் பண்ணலா பிரீமியம் பேம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பேம்பர்ஸ்லயே ஒண்ணு வருது பிரீமியம் பேம்பர்ஸ்ன்னு அ ப்ப ஃபர்ஸ்ட் வந்து பேபிஹக்கு பிரீமியம் பேம்பர்ஸ் இது ரெண்டுதா ரொம்ப நல்லது
அப்டிங்களா போம்பர்ஸ் கம்பெனியோடது சீக்கிரமா லீக்கேஜ் ஆயிருது அப்டிங்கிற மாரி
அதூ ஆமா அவ்ளோ சீக்கிரம்ல்லா லீக்கேஜ் ஆஹாது ப்ராபிலி இப்ப என்னோட பையனுக்கு போட்டு வுட்டேன்னா ஒரு த்ரீ ஹார்ஸ் கிட்ட அது அப்படியேதா இருக்கோ
ஒ ஓ ஓகே ஓகே நா ட்ரை பண்ணி பாக்கறே
ஆ ட்ரை பண்ணிப்பாரு அத விட பேபி ஹாக் நைட்ல நீ போட்டு விட்டுனாக்க அந்த ரேஷஸ் ப்ராப்ளம்லா வராது ஆ அந்த மாதிரி எப்பவ்வுமே வந்துட்டு அந்த அந்த யூரின் போயிட்டு வர்தே ஒரு பழக்கமா அவங்கள வச்சுக்க சொல்லுங்க வந்தா அப்பதா சொல்லுவாங்க ஒன் ஆர்க்கு ஒன்ஸ் கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல விடணூ விட்டாதா அந்த யூரின் வருது ஒரு பழக் ம் ஓக்கே அதுக்கப்றோ பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு பிள்ளைங்களையே பாக்காத நீயும் நல்லா சாப்பிடு ஒன்னியூ நல்லா ஹெல்த்தியா டேட்ஸ அந்த மாதிரி நெறய சாப்பிடு
ஓகே வெயிட் ரொம்ப கம்மி ஆயிட்டே
கொண்ட ஓம் ந்த கொண்டா கடல இருக்கு பாத்தியா எயிதர் கருப்பு கொண்ட கடலையோ வெள்ளை கொண்ட கடலையோ அதை அவிச்சு சாப் பிடவோ கேயின் ஆகும் டெய்லி காலை நீ நான் வெஜிடேரியன்னா முட்ட கம்பல்சரி எடுத்துக்கோ
ஆ
அப்படி வெஜிடேரியனா இருந்தீன்னா இந்த அவிச் விச்ச சுண்டலூ அவிச்ச கொண்ட கடல கான் இருக்கு பத்தியா சோளம் அவிச்ச கான் சக்கரவல்லி கிழங்கு இதெல்லா அவிச்சு சாப்பிட்டனா நேச்சுரலாவே வெயிட் கெயின் ஆகும்
அப்படிங்களா நா ட்ரை பண்ணி பாக்குறேங் க்கா இப்ப உங்கள்ட்ட பேசுனதுல இருந்து இவ்ளோ என்னால லார்ன் பண்ணிக்க முடிஞ்சுது
அப்டியா எனக்கூ அப்டிதா உங்கிட்ட பேசனதுல ஓகே ஓகே இன்னுமே கொஞ்சோ நேரோ பேசணோ நம்ம சோ அப்பதா நல்ல நிறைய இன்பர்மேஷன் சொல்ல முடியூ
அப்டிங்களா சொல்லுங்க கொஞ்சோ கொஞ்சமா சொல்றீங்களா நானூ லேர்ன் பண்ணிக்கிறே
ஆமாம்மா இந்த சக்கரவள்ளி கிழங்க எல்லா இருக்கு பத்தியா அதெல்லா அவிச்சு குழந்தைங்களுகூ குடு அது அவங்களுடைய அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டக்கு எல்லா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங் சக்கரவல்லிகிழங்கு ஓவரால் ரொம்ப நல்லது வேர்ல்ட்லயே அது நம்பர் ஒன் ஃபுட்டு்
ம் இங் இங்க எங்க ஏரியாவுல பெருசா வராதுங்க்கா சக்கரவல்லி கெழங்கெல்லா நாங்க டவுனுக்கு போய் தா கொஞ்சோ வாங்குற மாதிரி
அப்டியா செரி செரி
ஆனா ஆர்டர் போட்டா கொண்டு வருவாங்க நான் ஆர்டர் போட்டு ட்ரை பண்ணி பாக்கறே
ம் நெறய இந்த மாதிரி கிவி அவக்கேடோ நிறைய ‌இது ஃபுட்ஸ் எல்லா இருக்கு தெரியுமா அதெல்லா இப்பனா குழந்தைங்களுக்கு குடு அடிக்கடி குடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது நம்மளுக்கு அவகேடோ கிவி இதெல்லா அவங்க ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அவங்க பேச்சு திறனா அதிகமா வளர்க்கோ அவங்க யோசிக்கிற திறனை அதிகமா வளர்க்கக்கூடிய நேச்சுரல் ஃபுட்ஸ் இதெல்லா
ஒ ஓ எங்க யோசிக் கிறத்துறோ ரொம்பவே ஜாஸ்தி இதுக் இவங்களுக்கெல்லா நம்ப எப்பவோ சொன்ன எல்லா இவங்க ஞாபகப் படுத்திட்டு சொல்லுவாங்க அம்மா நீ இப்படி பண்ணியில்லம்மா அம்மா நீ அப்டி செஞ்சிலமா அப்டினு சொல்லி கேட்ப
அப்டியேதா எ பைய சீக்கிரோ என்னைய கேட்கணு நா கடவுளை வேண்டிட்டு இருக்கே அவ இன்னு அவ இன்னு பேச ஸ்டார்ட் பண்ணல ஆனா புரிஞ்சுக்கிற எல்லா பண்றா ஆனா பேசுறதுக் கு அவ இன்னு ஸ்டார்ட் பண்ணல அதுதா கடவுள் கண்ண தெறக்கணு அதுக்கு
ம் நானு கடவுள்ட்ட கேட்டுக்கிறே நானு கடவுள்ட்ட கேட்டுக்கிறேகா அதெல்லா சீக்கிர பைய பேசிருவா
ரொம்ப நல்லதுப்பா கண்டிப்பா கண்டிப்பா உங்ககிட்ட பேசி இந்த வார்த்தை கேட்டோவுடனேயே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பா அவ பேசனா மொதல்ல நா உகிட்ட தா சொல்லுவே
கண்டிப்பா சொல்லுங்க என்கிட்ட மறக்
செரி சேரிப்பா பிள்ளைங்கல்லா என்ன பண்றாங்க அவுங்க வேறத என்னோடன்னே ம் ம்
என்னோடது ஒண்ணு பெரியப்ப பெரிய புள்ள ஃபோன் பாத்துட்டு இருக்கா சின்ன பைய வந்து தூங்கிட்டு இருக்கா
ஓ சேரி சேரி அ மதியத்துல கொஞ்ச நேரோ கொழந்தைக தூங்கட்டு அது அவங்களுக்கு தூங்குறது நல்லதுதா பட் ஆனா ஸ்கூலுக்கு போற டைம்ஸ்ல எல்லா அத கொஞ்சோ கம்மி பண்ணிடு பகல் தூக்கத்த
ம் இல்ல சின்ன பையனுக்கு வந்து இப்பதா பே பர்ன் பண்ணிருக்க பொறந்து இருக்
நோ அப்பனா அவருக்கு தூக்கோ அதிகமா தேவைப்படு ஃபீட் பண்றியா இன்னு கொழந்தைக்கி
ம் ஃபீட் பண்ணிட்டே தா இருக்கே
ம் அப்பனா ஃபிடிங் மதர்க்கு என்னென்ன மா திரி சாப்பிடணு பாரு நெறைய அந்த பூண்டு சட்னி அதெல்லா நெறைய சேத்துக்கோ பசும்பாலல்லா நெறைய குடிக்கப் பாரு உனக்கு அது லாக்டேஷன் அதிகமா ஆகு
அ பால் சொரக்கறது தானே
ஆமா பால் சொறக்குறது தா லாக்டேஷன்னு சொல்றே
ஓகே ஓகே பூண்டு பூண்டு வந்து அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப இருக்கிறனால அது சாப்படவே புடிக்க மாட்டேக்குது அது அது அந்த பூண்டு ஸ்மெல்லுங்கறதே ஆகவே மாட்டேக்குதுங்க்கா அது என்னன்னே தெரியல
க்கது இல்ன்னா ஸ்வீட் பால் கோவா அந்த மாரி எடுத்துக்கோ நீ டயட்லல்லா இல்ன்னா பால கோவா மாரி எடுத்துங்க
நா எல்லா டய்டல இல்ல
அப்புறம் ஃப்ரூட்ஸ் கூட அ மெயினா அந்த மாம்பழோ எல்லாம் சாப்ப டறதா ரொம்ப சூட ஆயிடு அதை சாப்பிட்டு நீ குழந்தைக்கு பால் குடுத் தினா அது கொழந்தைக்கு ரொம்ப அஃப்க்ட் பண்ணு
அதேதா எங்க மாமியாரு சொல்லிட்டே இருக்காங்க அதிகமா மாம்பழ சாப்பிட கூடாதுமா சீசன் ஃபுட்டு எப்பயாச்சுதா கெடைக்கு
கூடாது மாம்பழம்
அதா அது சீசன் ஃபுட்டு சீசன் அப்போ கெடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச சாப்
அதுக்கு நீ நுங்க சாப்பிடலால்ல நுங்கு சாப்பிடலா எளநி குடிக்கலா உனக்கு கோல்டூ சைனஸ் ப்ராப்ளம் எதுவு இல்லைன்னா நீ எளநீ குடிக்கலா நொங்கு சாப்பிடலா மாம்பழம் ஏன்னா ஹீட்டை கெளப்பி விடு மந்தோ ஏற்படுத்து இப்ப நீ அத சாப்பிட்டு ட்டு உனக்கும் பசி எடுக்காது கொழந்தெக்கு பால் குடுத்தீன்னா கொழந்தெக்கு வயிறு மந்தமாகு அ அப்பப் அது அதுதா இப்ப நீ என்ன சாப்பிட்றியோ அதுதான கொழந்தெக்கி இப்ப ப்மெதுவா போகுது சோ அதனால சொல்லிர்ப்பாங்க ப கொழந்தெக்கின் பாத்தா உன்னோட பால் தான மெய்னா வந்துட்டு இது ஃபுட்டா இருக்கு சோ அதனால உன்னோட டய்ட் இல்ல நீ கொஞ்ச கான்சென்ட்ரேட் பண்ணு
ஓகே ஓகே ஓகே க்
ம்
எல்லாமே நீ சொன்னது எல்லாமே நோட் பண்ணி வெச்சிர்க்கே நாளேல இருந்து அதுதா
கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்ஸ்மா எனக்கு ரொம்ப சந்தோஷோ நா பேசுறது கூட ஒருத்தவங்க கேட்டு அத வ்வேல்யு பண்றாங்கன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷோ கல்யாண்துக் அதுக்கப்பறொந்தா எங்க நம்ம பேச்ச அந்த அளவுக் யாரு பெருசா எடுத்துக்க மாட்டிங்கிறாங்க
ஆமாங்கா அதே ஃபீலிங் தா எனக்கு
நம்மள வந்துட்டு என்ன சொல்றது நம்ம அவங்க சொல்றது மட்டுந்தா கேக்கணு நம்மளுக்கா யோசிக்கெற திறன் இருக்க கூடாதுன்ற மாரி நெனக்கிறாங்க இது நம்ம ஃபேஸ் பண்ற ப்ரச்சன மட்டு இல்ல ஓவர் ஆல் தி வேல்டு எ நம்ம மாமியார் ஃபேஸ் பண்ணிர்ப்பாங்க நம்ம நாத்தனார் ஃபேஸ் பண்ணிட்டு இருப் ப்பாங்க நாளெக்கி நம்மளுக்கு வர மருமக கூட ஃபேஸ் பண்ணலா நம்மளாலா ஆனா அது நம்மளுக்கே தெரியாது அதல்லா இந்த தூசி மாரி தொடச்சு உட்டு போயிடு நீ பாட்டுக்கு ஊ இ நீயு ஊ புள்ளெங்க மரி ஃபோக்கஸ்டா இரு
அதுதா கொஞ்சொ ஃபோக்கஸ் வந்து அப்டி மாறிட்டே இருக்கு இப்பதா இவனு பொறந்திர்க்கானா அப்ப பொறந்ததுல இருந்து நம்ம எனக்கு ஒரே ஸ் ட்ரெஸ் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு
போஸ்பாட்டம் ஸ்ட்ரெஸுன்னு ஒன்னு இருக்கு கொழந்த பிறந்த அப்பறொ ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் வரு
அதேதா போஸ்பாட்டம் ஸ் டெத்திஸ் ஸ்ட்ரெஸ் தா இப்ப எனக்கு ரொம்ப ஜாஸ் ஸ்தியா இருக்கு டெய்லி
கொழந்த கொழந்த ன்னு இருந்தா கொ கொழந்தைய கொஞ்ச நேர ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல அம்மா கிட்ட விட்டுட்டு நீ சும்மா ஒரு வாக்கிங் மாரி போய் ட்டு வா ஊ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பத்து நிம்ஷோ கால் பண்ணி பேசு அப்டி இல்லயா எதனா பாட்டு கேளு கொழந்த கொழந்த பால் குடுக்கணு டைய்ப்பர் மாத்தனு நீ இந்த ஒரு மைண் செட்ல இருந்தீனா அது உனக்கு இன்னு அதிகமாகு உன்னைய சந்தோஷ படுட்ற சில விஷயங்கள்ல ஒரு பத்து பத்து நிம்ஷொ கவனோ செலுத்து
அப்டிங்களா இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேச்ணோன்னு வெச்சுக்கோங்களே ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி நீ ஜாலியா பேசு சொல்றீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து அ அவளுகளோட ப்ரச்சனைங்கள தா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருப்
அது இன்னுமே ஸ்ட்ரெஸ்ஸா தானப்பா ஆகு
அதேதா அதுனால நா ஃப்ரெண்ட்ஸ் பக்கொ போகறதே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்கிள் எல்லாமே கம்மி பண்ணிக்கிட்டே போங்கடி உங்களுக்கு கால் பண்ணி பேசுனா நீங்க என்ன உங்களோட ப்ரச்சனைய தா சொல்லிட்டு இருக் ஏ ப்ரச்சனிய கேக்கவே மாட்டிங்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாருகிட்டைமே இப்ப ஜாஸ்தி பேசுறதே
ஆமா எல்லாருக்கு அவுங்கவுங்க ப்ரச்சன எல்லா அதிகமா எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லா தாண்டி தா வந்திருக்க எனக் கு வெறுப்பா இருக்கு யாருகிட்ட பேசுறது யாருகிட்ட இது பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த டைய்த்து இந்த மாதிரி விஷ் ஷ்யங்கள அவாய்ட் பண்றதுக்குதா சு சும்மா பக்கத்துல இருக்குற கடக்கி போயிட்டு வா எதன்னா ஃபேன்சி ஸ்டோர் போனீங்னா க்ளிப் ஹேர் க்ளச்சு அத விரும்பாத பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க ஃபேன்சி ஸ்டோர்க்கு போயி இத மாறி ஷாப்பிங் பண்ணது விரும்புன்ற
ஷாப்பிந்தா செ அது கரெக்ட்டு தாங்க்கா நீங்க சொல்றது
ஏன்னா ஒரு சர்வேலயே இருக்கு பெண்கள் அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கற ப்ப அதிகமா சாப்பிடுவாங்களா அதிகமா ஷாப்பிங் பண்ணுவாங்களா
நா ஷாப்பிங் கம்மி தா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது சாப்பாடுதா
ஆமா ஆமா நானு அப்டிதா நா ரொம்ப வெயிட் கெயின் ஆனதுக்கு ரீசனே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கப்ப அதிகமா சாப்ட்டு சாப்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கைங்கனா போயிட்டு பகர் சாப்ட்டு வர்லா ஸ்டெரஸ்ஸா இருக்கு பீஸா ஆடர் பண்ணி சாப்ட்லா அப்டி சாப்ட்டு சாப்ட்டு எண்பது கிலோ கிட்ட வந்த அதுக்கப்றோ இன்ட்ருமீட்டன் ஃபாஸ் இந்த டயட் வாட்டர் டயட்ன்னு ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு எழுவத்தி மூணு கிட்ட வந்திருக்கே இது க்கு கீழ வெயிட்ட கொறக்கிறது ரொம்ப சவாலாருக்கு
ஓஹோ நானும் அறுவது கிலோக்கு மேலே இருந்தே
பரவாயில்லையே நீ நீ ரெண்டு கொழந்தைங்க பெத்து அறுவது கிலோ தான நா ஒரு பையன்தா ஆனா அவன் சி செக்ஷன்
ஓ நீங்க ஜீ செக்சனுங்களா
லி வாரியா ரென்டு
ஆ எனக்கு நார்மல் டெலிவரி தா எனக்கு ரெண்டு பேருமே நார்மல் டெலிவெரிதா உங்களுக்கு எதனால சி செக்ஷன் பண்ணாங்க
ஆக்சுவலா எனக்கு பையனோட தல பெருசா இருந்தது
ஆஹ் ஹான்
ஓகாறா சோ வந்துட்டு சேவிக் கிட்ட பொசிஷன் கரெக்டா தா இருந்தா பட் ஸ்டில்லு கொஞ்சோ காம்ப்ளிகேஷன் இருக்கு